ஹலோ ஆ கேக்குது தெளிவா கேக்குது
ஆ ஓகே
ஆ என்ன சாப்பாடு சாப்ட்டீங்க
சாப்பாடுங்க நைட்டு தானங்க வழக்கம் போல இட்லி தோச தா எல்லாரு வீட்லயு அந்த தோசைய போட்டு முடித்தி விட்டுறாய்ங்க
ந்தா நைட் ட்டானா பொரட்டா அப்டி எதுவு இல்லையா பொரட்டா சால்னா ஊத்தி அடிப்பாங்களே
அட்டெல்லா நாங்க நல்லா சாப்பிடுவோ அதெல்லா எங்க ஊருக்குள்ள சும்மா சொல்லக்கூடாது அத நெனச்ச நேரத்துல போய் சாப்ட்டுக்க வேண்டியதா ஆனா மேக்சிமம் பெரும்பாலு வீட்ல வந்து இட்லி தோசை நைட்டுக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதாச்சு வெற்றைடீஸ் இந்த மாதிரி தா போட்றாங்க இன்னைக்கி அதேமாதிரி தான் தோசை தா
கடையில போனா என்ன என்ன சாப்டுவீங்க
கடையில போனா என்ன நீங்க சொன்ன மாதிரி ஆ பொரோட்டா இருக்கு கொத்து பொரட்டா சில்லி பு பொரட்டா ஏதாச்சு வெரட்டியா சாப்பட வேண்டிதா
ஆ
நம்மூ ஒறு நாளே பொரட்டாதா புரோட்ட தா மிச்சு சால்னா ஊத்தி நல்லா பிச்சு போட்டு அமா
ஆ
ஆமா பொரோட்டாவ நல்லா சால்னா பிச்சி போட்டு ஊற்றி நல்லா சாப்பிடு போது செம்மா டேஸ்ட்டா இருக்கு சால்னாவோட
ஆமா உங்க இது அங்க சால்னான்னு சொல்லுவாங்க இங்க சென்னை சைடு பாத்தீங்கன்னா சேர்வேம்பாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே
ஆமா சால்னா சேர்வை மாத்தி மாத்தி
ஆமா ஆமா அதே என்னதாலா இங்க சாப் ட்டு இப்ப நம்ம அங்க வந்து சாப்பிடறப்ப இந்த டேஸ்ட் தா நாக்கல ஒட்டிருக்கே அதுனால என்ன தெர்ல இங்க இருகுற டேஸ்ட் வந்து வேற எங்கயு வர மாட்டு
இல்ல அது என்னைக்குமே அங்க அந்த சவுத் சைடு இருக்க டேஸ்ட் வந்து இங்கிட்டு வரவே வராது இந்த சைடு அவங்களுக்கு இங்க பொரோட்டா இதெல்லா பழக்கோ கிடையாதுல உங்களுக்கு இப்பதா ஓரளவுக்கு இப்பதா ஓரளவுக்கு நிறைய வளந்ததுனால தான் அ உங்களுக்கு அந்த சைடு இருந்து இங்க ஆள் வேலைக்கு வர்றதுனாலதான் உங்களுக்கு வந்து பொரோட்டா மாஸ்டரு இங்க வர்றாங்க எல்லாமே பண்றதுனால இங்கேயும் டேஸ்ட் இப்ப அந்த டேஸ்ட் வருது ஒரு பத்து வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கும் இங்க பொரட் பொரோட்டாவே போட தெரியாது ரொம்ப மோசமா இருக்கும் இங்க இப்பதான் பரவாயில்ல அங்க சவுத் சைடு இருக்க மாரி பொரட்டா போட ஆரம்பிச்சட்டாங்க கெடைக்கிற மாரி எல்லா வெரைட்டியான பொரட்டாவும் இப்ப இங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடிதான் கெடையாது அங்கிட்டு இருக்க ஹோட்டல் தான் எல்லாமே இங்கேயும் வந்துருச்சுல்ல உங்களுக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
அதனால அதனாலதான் இங்க அ அந்த டெஸ்ட் இப்ப ஓரளவு கொண்டாறாங்க முன்னாடி இல்ல இப்ப ஓரளவு வந்துருது ஆமா
என்ன உங்களுக்கு சால்னனா வந்து அ நான்வெஜ்ஜில் தான போடுவாங்க
ஆமா நான்வெஜ்ஜில் தா
அ இங்க வந்து இன்னும் அந்தளவு போட போடமாட்டாங்க இப்ப நானும் சாப்ட்டு இருக்கேன் அங்க ஊர் சைடு சாப்ட்டு இருக்கேன் பாத்தா அதுல கோழி கோழி வந்து ஒனக்கு கோழி இததான் இருக்கும் சிக்கன் ஐட்டம் தான் இருக்கும்
ஆமா
இங்க வந்து அது போடவே மாட்டாங்க அந்த டேஸ்ட் கொடுப்பானுங்க ஆனா உள்ள ஒரு பீஸ் கூட இருக்காது இப்பல்லாம் அங்க சாப்டும்போது பாத்தீங்கன்னா பொரட்டாக்கு அப்படியே சால்னாலே அவன் நான் ரெண்டு மூணு பீஸ் எடுத்து போடுவான் அப்படியே
ஆ ஓகே ஓகே
இங்க இப்ப அந்த மாரி கெடையாது
ஆமா இங்க நல்லா பீசோட போட்டு நல்லா கொழம்பு ஊத்தி நல்லா பிச்சு போட்டு நல்லா அடிச்சு நல்லா சாப்ட்டோம்னா சும்மா ஜம்ன்னு இருக்கும் அதுபோக இங்க கொத்து பொரட்டாக்கும் நல்லா கொத்தி சால்னா ஊத்தி சால்னா ஊத்தி கொத்துனா அ அது டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும் நல்லா கொத்தி குடுப்பாங்க நல்ல சின்ன சின்ன சார் நஞ்சிருக்கும் வயசானவங்க பெரியவங்க சாப்ட்றதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சோ ஈஸியாக இருக்கும் சால்னா ஊத்தி கொத்து வந்து வாங்கறது வந்துட்டு அவ்ளோ அருமையா இருக்கு இங்க
கொஞ்ச நல்லா மொறு மொறு போட்டா டேஸ்ட் தூக்கும்
ஆமா
அம்மா ஆனா இப்ப ம மழ டைம்ல்லா பாத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொரட்டா சேல்ஸ் அதிகமா இருக்கும் என்ன அப்டித்தான
கட் கட் கண்டிப்பாயே நார்மலாவவே ஒன்னு இல்ல இப்ப சனி ஞாயிறு இந்த மாரி வீக்கெண்ட்ல பாத்தாலுமே செரி இப்போ டெய்லியு இப்போ நார்மலா வந்து ஒரு உதாணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நார்மலா அ வீக்டேஸில பாத்தீங்க அப்டின்னா ஒரு ஒரு நாள் ஒரு பேச்சுக்கு சொல்றே ஒரு ஒரு கடயில வந்து இப்ப நானுரு பொரட்டா போடுறாங்கன்னு நனச்சிகோங்களே இப்ப நார்மலா சனி ஞாயிறு பாத்தீங்கன்னா அந்த நானூறு வந்து அரநூறு எட்நூறு அந்த மாரி போகும் இல்ல மழை மட்டு பெஞ்சிருச்சுன்னு வெச்சிக்கோங்கள அது ஆயிரக்கணக்கல தா போகோ ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கடைய தெருகட தெருவுல ஒரு சின்ன கட தா இருக்கோ எப்டி எப்டி சொல்ல ஒரு நாளைக்கி நாடு அந்த மாரி சின்ன கடையில ஒரு கல்லு மட்டு தா வெக்கிற மாரி ஒரு எடோ இருக்கு அந்த கடயில பாத்தீங்கன்னா அவ்ளோ அவ்ளோ கூட்டோ வரோ
புரியுது
ஃபுல்லா எப்ப சாய் எப்ப பாதாலு அந்த கொத்து பரோட்டாக்கு வந்து கொத்திக்கிட்டே இருப்பாங்க டங்கு டங்கு டங்கு டங்குன்னு அந்த சவுண்டுக் கேக்கறக்கே நம்ம எப்புடி அந்த கொட்டடிக்கிற மாரி கால் டங்கு டங்கு டான்ஸ் ஆடு அந்த மாரி அத கேக்குறக்குன்னோ நறைய கூட்டோ வரு
புரியுது புரியுது இப்ப அ நேர்ல போயி வா இ இப்ப இங்க சென்னையிலலா பாத்தீங்கன்னா நேர்ல போய் வாங்கறது கொஞ்சோ கொ கொறைஞ்சிருச்சி எல்லா ஆன்லைன்ல தா ஆர்டர் போட்றாங்க இப்ப நீங்க அங்க எப்டி அது
இங்க வந்து மிச்சடு தா ஏனா இங்க வந்து இப்ப எங்க ஊர் சைட்லா பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது நேர்ல போய் வாங்கிடுவாங்க மேக்சி ம் ஆனா அதுக்கு ஒருக்க என்னத்த சோம்பேறித்தனோ பட்டுக்கிட்டு அப்டில்லா பாக்குமா நேர்ல போயி எங்கயாது முடியாத பச்சத்துல அம் இங்க தெருக்கு தெரு முக்குக்கு நாலு கட இப்போ வாசலுக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு கட இருக்கு வாசல இன்னொன்னு இங்கிட்ட வந்துட்டு வீட்டு வாசலுக்கே பரோட்டா சால்னாலா வரு பரோட்டா இட்லிஸ் சில்லி பரோட்டா ஃப்ரைட் ரைஸ்சே எல்லாமே வாசலுக்கே வரோ வீட்டு வாசல்லோயே வந்துட்டு இப்போ ஒரு கடையில இருந்து மொத்மாதா அதா ஒரு சின்ன வண்டியில வெச்சிட்டு அந்த மைக் கு போட்டுட்டு வாசல்லைலே வரு வாசல்லைலே நீங்க பார்சல் வாங்கிக்கலா அந்த மாரி வந்து இங்க பார வா ஆ அந்த அந்த டேஸ்ட் அந்த கடையில இருந்தா ஏதாச்சி ஒரு அது வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கொரோனா டையத்துல வந்துட்டு எல்லாராலையு வர முடியாது இல்லைங்ளா சோ அந்த டயத்துல வந்து அப்டி ஆரம்பிச்சாங்கோ ஒரு கடையில இருந்துட்டு இந்த மாரி ஆரம்பிச்சாங்க என்ன கொஞ்சோ சூடா கடைக்காது அவ்ளோதா அப்டின்றப்ப அதுவு ஓகே வித் வித்துப்புர்து ஏனா அந்த வயசானவங்க நடக்க முடியாதவங்க அந்த ஆள் இல்லாதவங்க தனியா இருக்கிறவங்க அவுங்களுக்கு இது வந்து கொஞ்சோ ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு ம் யாரு வாங்கறாங்களோ இல்லையோ அந்த வயசு னவங்க நடக்க முடியாதவங்க இருப்பாங்கல்ல அவுங்களுக்கு வந்து தெருவுல கொண்டு போய் குடுக்கிறக்கி இது வசதியா இருக்கோ என்னா நீங்க எத்தன பேருக்கு ஆன்லைன்ல ஆர்டரு போட தெரியு சொல்லுங்க ஊரு பக்கத்துல சோ இது வந்து அவுங்களுக்கு கொஞ்சோ வசதியா இருக்குது ரோட்லயே போறதுனால சோ இந்த சாப்பாடு மட்டு இல்லாம வந்துட்டு இப்ப இங்க ஈவ்னிங் டைமத்துல பாத்திங்னா அந்த பூரி கெழங்கு கொண்டு வருவாங்க வட கொண்டு வருவாங்க சம்முசா கொண்டு வருவாங்க சோ அந்த மாரி வந்து ச உணவு அது மாரி இந்த நாங்களே இடியாப்போ கொளக்கட்ட சோ இந்த மாரி இப்டி எல்லா வெரைட்டி டீயுமே வந்துட்டு தெருவுல கொண்டு வருவாங்க அது மாரி இந்த சுண்டலு சுக்காப்பி வயசானவங்களுக்காக செரிமானத்துக்காக அத குடிப்பாங்க அந்த சுக்காப்பி வெரு அஞ்சு ரூபா இந்த மாரி ரேட்டு கம்மியாலே நல்லா டேஸ்ட்டாவு இருக்கு
ம்
சுண்டலு பாசிபயறு இந்த மாரி இயற்கை உணவு தானியங்களும் கொண்டு வருவாங்க அது நல்லா ஒடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு நல்ல சுவையாவு இருக்கு சோ இங்கவந்து சாப்பாடுக்குலா பெரச்சனையே கெடயாது நெனச்ச நேரோ நெனச்ச டயத்துல சாப்டுக்கலா இட்லி எந்த டை இட்லீ எந்த டைம் வேனாலு கெடைக்கு
ஓ பரவாயில்லயே
ஆம்மா மதியானோ போனாலூ இட்லி கொடுப்பாங்க அந்த மாறி எடோ இருக்கு அதே மாறி ரோட்டுகடைல பாத்தன பணியாரோ இனிப்பு பணியாரோ கார பணியாரோ நெனச்சத நெனச்ச எடத்துல சாப்டுக்கலா அது மாறி நான்வெஜ்ஜுக்கு பஞ்ஞோ இருகாது நான்வஜ்லயூ எல்லாமேயிருக்கு சின்ன கடைலயூ இருக்கு பெரிய கடைலையூ போட்ருப்பாங்க ரோட்லேயு இருக்கு மோமோஸ்ஸுலருந்து இப்போ இரிக்கிற எல்லாமே இங்க வந்து கெடைக்கு அதனால சாப்பாடுக்கு வந்துட்டு இங்கதை ஆம்மா அது ரோட்லே போட்டு வப்பாங்க அந்த ஒரு சின்ன தால் மாறி போட்டு வச்சுருப்பாங்க ஒரூ ஒரு தெப்பருக்ககு அந்த தெப்பத்து கரைல வந்து
ம்
ஸோ அந்த கட அங்க வந்துட்டு சின்ன மோமோஸு சமோசா அது மாறி இ அதுக்கு என்னது அந்த பிரெஞ்ச்சு பிரரைஸ்ஸு இந்த மாறி நெறையா சின்ன சின்ன ஸ்னாக்ஸு ஐட்டம்லா வந்து ஈவினிங் டயத்துல ச் அதூ கரெக்டா அந்த ஸ்கூலு காலேஜீ வுட்ற டயத்துல கரெக்டா போடுவாங்க இன்னொரு எடத்துல பாத்தீங்கனா ஆ வட மூன்று ரூவா வட அஞ்சுருவாய்க்கு இருக்கு சின்ன வடல்லா இருக்கூ குட்டி குட்டியா இருக்கூ பத்து ரூவாய்க்கு மூணு வட பூரி செட்டு பத்து ரூவா தா அஞ்சு ரூவா தா அந்த மாரி ரேட்டு கம்மியா இருக்கு சுவையாவு இருக்கு அத ரொம்ப நல்லா இருந்து போட்டுக்ட்டு இருக்காங்க
புரியுது ம்
அதனால இங்க சாப்பாடுக்கு அது அது என்னமோ ச் அப்டி இங்க சு டீ நெனச்ச எடத்துலா சாப்ட்டுக்கலா நெனச்ச டைத்துல சாப்ட்டுனால வெள்ல எங்க இப்பனாலூ வெளியூக்கு போனான கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு போய் சாப்பிடாடி இப்ப சென்னைல கோயம்பத்தூர்ல போய் பாத்தீங்ன்னா இப்ப இங்கனா இப்ப நெனைச்ச எடத்துல போய் சாப்ட்டுக்கலா நெனைச்ச டயத்துல போய் சாப்ட்டுக்கலா காலிபிளவர்ஆ இருக்கட்டு என்ன வேணுமோ நேக்ஸுக்கு ஆ மிச்ச எடத்துக்கு போனோனா கொஞ்சொ கஷ்டமா இருக்கு அதே மாறி இங்க எங்க ஊரு சைட்லா பாத்த திங்ன்னா விடிய கால மூணு மணி நாலு மணிக்கெல்லாகேசரி சுட சுட இருக்கு இருபத்தி நாலு மணி நேரகேசரி சாப்ட்டுக்கலாஹ் டீஸ் சாப்ட்டுக்கலா இப்போ நா வெளியூருக்கலா இப்ப கோயம்பத்தூரு சைடோ இல்லன்ன சென்னை சைடோ போனா ஆறு மணிக்கு மேல தா கடையே இப்ப ஓபன் பண்றாக இங்க வந்து அப்டி கெடையாது வீடியகாலோ மூனு மணி நாலுமணி அந்த மாறி நீட்டுல கூட நாங்க சாப்ட்டுக்கலா கேசரி சாப்ட்டுக்கலா சுட சுட அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
ம் பரவாயில்லயே இங்கல்லா கேசரில்லா கெடைக்கவே கெடைக்காது ம் கேசர்ல்லா பெரிய ஹோட்டல்ல போனா மட்டும்தா கேசடி வேற காலைல இந்த உங்களுக்கு டீக்கடைலயே காலல கேசரி போடுவாங்கல்ல சின்ன டீ கடையா இருந்தாலூ சரி
ஆமா தின்னட்டி கடையா இருந்தாலு கேசரி வட சுண்டலு அந்த மாறி போடுவாங்க அது வடன்னு சொல்லிட்டா இருத்து நாலுமணிநேரமூ போட்டுக்கிட்டே இருப்பே காளியாயிக்கிட்டே இருக்கு அது வாட்டுக்கு டயத்துக்கு ஒரு வட போடுவாங்க உளுந்த வட கார வட பருப்பு வட அப்டி சொல் வெரைட்டியா வடயும் போட்டு விட்டுவாங்க டைத்துக்கு த்த மாரி அது மாதிரி கேசரிலேயும் பல வெரைட்டி போடுவாங்க பசமியக்கு கேசரி ரவைக்கு கேசரி அப்டின்னு சொல்லிட்டு அதுலக்கே சரிலே வெரைட்டி போடுவாங்க
ஓ
ஆமா அதுவு நல்லாயிருக்கு
இங்கேக்கு அந்த மாரில்லா போட மாட்டாங்க எ என்னாவு வட போடுவாங்க வடையு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரந்தா கால்ல கொஞ்ச நேரோ அதுக்கப்பறோ திருப்பி சாய்ந்தரோந்தா தா ஆ பகல்ல எல்லா பெருசா எல்லா காலையில போட்ட வட மிச்சோ இருந்தாதா இருக்கு இல்லாட்டி இல்ல
ஓ
இப்ப நீங்க சொல்றப்புடி பாத்தேன்னா உங்களுக்கு காலையில எந்த டைம் வந்தாலு சூடான வட கெடைக்கு இல்லியா
ஆமா காலே ஆமா வட சாப்புட்னா விடிய காலோ நாலு மணியில இருந்து வட கெடைக்கு வட கேசரி வந்து விடிய காலோ நாலு மணியில இருந்து நைட்டு பத்தர பதுனோரு மணி வரைக்கு வட போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது சேல்ஸ் ஆயிகிட்டே இருக்கும் வட வந்து மூ மூ ஆகிட்டே இருக்கும் அதே மாரி காலையில பத்து மணிக் கே உ இப்ப உளுந்து வட போட்டாங்களா அடுத்து வந்து பஜ்ஜி வட அடுத்து பருப்பு வட அடுத்து கார வட இந்த மாரி வந்து வடைய மாத்தி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரே கடையிலே அது வந்து இங்க வே நல்லா இருக்கு அங்கே அது மாரி இப்போ ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு இப்ப வந்த மாரியே ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இந்த சிக்கன் பக்கோடா அந்த மாரி இதுவு வந்து கெட இங்க கெடைக்கு அதுவு ஈவினிங் வந்து பன்னெண்டர மணியில இருந்து இங்கே அவெலபுள் இருக்கு நான்வெஜ் சிக்கன் சாப்ட்ருக்கலா வெஜ் ஜுக்கு சாப்ட்டுக்கலா அதே மாரி சின்ன சின்ன அந்த குட்டி குட்டி சமோசா அந்த மாரி ஸ்நாக்ஸ் அயிட்டோ ஸ்நாக்ஸு பஞ்சமே கெடையாது
ம் எப்பனாலு கெடைக்கு
ஆ
இப்ப உங்களுக்கு விடிய விடிய கட எல்லா இருக்குமா டீ கட அ விடியோ விடியோ இருக்க கடையெல்லா இருக்கா இருவத்துனாலு மணி நேரோ
ஆமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்சு அ இருவத்து நால் மண் நேரோ கட இருக்கு டீ இருக்கு
ஓ வா
டீ கட அதாவது மெயின் ரோட்லயே இருக்குது ஆ பெர்மிஷனோடையே வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கடை வச்சிருக்காங்க அங்க இருவத்துனாலு மண் நேரோ ஆளு வந்து எப்டி சொல்றது சின்ன ஒரு பேக்கிரி மாரி இருக்கு அங்க வந்து இருவத்து நாலு மண் நேரோந்தா அதே மாரி இன்னொரு கட ஒன்னு இருக்கு அங்க இருவத்து நாலு மண் நேரோ கேசரியு கெடைக்கு விடியக்காலவ நைட்டு ஒரு மணிக்கு போனீங்கன்னா கேசரி கெடைக்கு சுட சுட
ம்
டியு இருக்கும் கேசரி இருக்கும் சுட சுட நீங்க சாப்புட்டுக்கலா ஒரு கடையில இருக்குது
பரவாயில்லயே எப்ப போனாலு சாப்புட்லா
ப்ரச்சனை இல்லை ஆமா நீங்க எப்ப போனாலு சாப்பாடுங்க சாப்பாடுக்கு பஞ்சமே கெடையாது
இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு் ஒரு மணிக்கு மேல போறோ அப்டின்னா அது சைவ் க்கள்ல எதாவது ஒரு முக்குல மெயினான முக்குல சைக்கிள்ல வச்சு டீ விப்பாங்க இங்க சென்னையில எல்லா பாத்தீங்கென்னா க்கிள்ல வச்சு டீ விப்பாங்க பிஸ்கட்ருக்கு அவ்ளோதா அந்த ஒரு அந்த சைக்கிள்ல கேன் வச்சு விப்பாரு அந்த மாரி தா விப் ங்க மித்தபடிக்கி ஒரு கட இருக்காது எங்கேயுமே கட இருக்காது